வணக்கம் எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா ஹலோ கேக்குதாங்க
ஆ ஹலோ சொல்லுங்க தோழி இன்னய பொழுது உங்குளுக் ஹலோ சொல்லுங்க தோழி
கேக்குதா உங்குளுக்கு
ஆ வாய்ஸ் கேக்குது
ஆ சாப்டீங்ளா என்ன
ஆ சாப்ட தோழி நீங்க என்ன சாப்டீங்க
நானா கோதும தோசையு தக்காளி சட்னியு தாங்க சாப்டே மழ வேற பெஞ்சிகிட்டே இருக்கா அதனால எதுவு பண்ணவும் முடியல உம் நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க வேலையா இருக்கீங்ளோ
இல்லல்ல நா வேலையால்ல மழ இந்த மாதிரியான உணவுகள் சாப்புறத விட சில நேரங்கள்ல நம்ம வந்து நொரு கிளினிகள் சின்ன சின்ன ஒரு சூடான ஸ்நாக்ஸ் இந்த மாறி பண்டங்கள சாப்டோம்னா
பஜ்ஜி ஆ கண்டிப்பா கண்டிப்பா உண்மதா அ ஆனா என்னன்னா மழ பேஞ்சிக்கிட்டே இருக்கு நமக்கு மழ பெஞ்சா நமக் கே ஒரு சோம்பேறித்தனம் வந்துரும் சேரிங்களா அது நம்ம வேல பாக் க்காம இருந்தா பரவாயில்ல நம்ம அலுவலக வேலையு பாத்துக்கிட்டு இருக்கோல அப்ப எப்புடி செய்ய முடியு அதனால அப்டியே இருக்கிறத சாப்
ஆ சொல்லுங்க தோழி அ நா சில டிப்ஸு உங்குளுக்கு சொல்லட்டுமா
ம் சொல்லுங்க சொல்லுங்க
ம் என்னதா நமக்கு வேல இருந்தாலு நமக்காக சில நேரங்கள் நமக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள செய்யறதுக்காக ஒதுக் குறதுல தப்பில்ல தான என்ன வேல இருந்தாலு சிறிது நேரோ உங்குளுக்கு ஓய்வு கெடைக்கும் போது இந்த மாதிரி மழ நேரத்துல ஒரு சூடான காஃபி இல்ல ஒரு டீயோட ஏதாவது ஒரு தின்பண்டத்த வெச்சுட்டு மழைய ரசிச்சுட்டே சாப்ட்டோம்னா நல்லாதா இருக்கோ அதையு ஒரு முற முயற்சி பண்ணுங்களே
இல்ல இல்ல நா பலமுர முயற்சிருக்கே இதெல்லா பண்ணியிருக்கே நானு ஒரு காலத்துல அதாவது நம்ம சொல்லுவாங்க இல்லயா ஒரு பூரிப்படைஞ்சு நம்ம இதெல்லா செய்யுற காலம் நானும் உண்டு இப்ப எனக்கு சுத்தமா உடல் நலம் முடியுல ஏன்னா ஒரு பத்து நாளா உடும்பு செரியில்ல்லாம அட்மிட்லா ஆயிருந்தே அதனால செரி பண்டங்கள்லா எதுவும் சாப்படுறக்கு எனக்கு இல்ல இந் இந்நேரோ மழையெல்லா வர மாரி நா நல்லா இருக்குற மாரி இருந்தா இந்நேரோ வந்து அசைவ பிரியாணி எங்க வீட் ல ரெடி ஆயி இருந்திருக்கோ நா பிரியாணி பிரியர் எனக்கு பிரியாணி எவ்வளோ குடுத்தீங்கனாலு சாப்புடுவே அந்த மாரி ஒரு ஆளு இப்போ உடல் நெல சரியில்லாதனால எனக்கு அதுல விருப்பம் இல்ல அதனால அப்டியே அமைதியா இருக்கே ஆ நீங்க என்ன என்ன மாரி பண்டங்கள்லா செய்வீங்க எப்புடி பலகாரம்லா நீங்க செய்வீங்களா இல்ல உங்க வீட் ல வேற யாரும் செய்வாங்களா இல்ல எப்டி
இல்ல எங்க வீட்ல நாந்தா செய்வே நா எப்படீனா காதுல கேக்கு மாதிரியான உணவுகல செய்யறது நீங்க சொன்னீங்கலையா இன்னிக்கி மழை அப்டீன்ட்டு ஓ மழைங்கிறதுனால என்னன்னா சின்னதா ஒரு ஒரு பி எம் சிற்றுண்டியா ஒரு பஜ்ஜி செய்யறது இல்லன்னா கல்லய ஏற்கனவே நா ஊற வெச்சிருதுன்னா ஒரு கல்லய அவி றது அந்த மாதிரி உணவுகள் இந்த மாதிரிக்கு ஒரு முக்கியத்துவம் குடுப்போ அந்த நேரங்கள்ல வட அப்டீங்கிற மாதிரி சில மழை இல்லாத நேரமா இருந் இதா நம்ப ஒரு குளிர் குளிர்ச்சியான ஒரு பானங்கள் அந்த மாதிரி ஏற்பாடு செஞ்சு சாப்பிடுறது
உம் உம் புரியுது புரியுது ஆ இப்ப நீங்க செய்யுற உணவுகள்லயே உங்க வீட் உங்க கணவரெல்லா விரும்பி சாப்புடக்கூடிய உணவு எது
எங்க வீட்ட பொறுத்தளவுல பெரும்பாலோ அசைவ உணவுகளுக்குதா நாங்க முக்கியத்துவோ குடுப்போ வார த்துல பெரும்பாலு ஒரு மூன்று நாட்களாவது அசைவ உணவுகளா தா இருக்கோ அதுலயு பாத்தீங்கன்னா நம்ம டே வந்து குறிப்பிட்ட கிளை பிக்ஸ் பண்ணி வெச்சுட்டு இப்ப ஞாயிறறுக்கிழமையனா நிச்சயமா ஒரு மட்டன் அந்த ஆ ஆட்டிறைச்சி அந்த மாதிரியான உணவு மட்டன் நாட்கள்ல மீன் வெச்ட்டு இந்த மாதிரி முக்கியத்துவோ கொடுத்து சமைப்போ அதுவு ஒரே மாதிரி சமைக்காம எப்பொழுது ஒரே மாதிரி சாப் இல்லயா
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது சரி தா அதாதா அப்போ நீங்க இப்ப எப்டி நீங்க இந்த சமையலுங்கறது நீங்க எப்ப கத்துக்கிட்டீங்க கல்யாண ஆனதுக்கு அப்புறோ தானா இல்ல எப்டி
இல்ல நா சமையல்ல பொறுத்த
இல்ல சிலர்
க்கு வந்து மற்றவங்க சமச்சு சொல்லுங்க
ஆ சொல்லுங்க சொல்லுங்க இல்ல இல்ல சொல்லுங்க
ஆ சமையல் பொருத்தளவுல எனக்கு மற்றவங்க சமச்சு குடுத்து சாப்பிட்றத விட எனக்கு நானே விரும்பி ரசிச்சி சு ஒன்னு ஒன்னொயு பாத்து சமச்சு அத சாப்பட்றதுல
ம்
எனக்கு ஆர்வம் உண்டு அப்போது உள்ள சிலா ஒரு புத்தகங்கள்ல உள்ள சமையல் குறிப்புகள் அந்த காலத்துல அதான சமையல் குறிப்புகள் பாக்கிறது இல்ல தொலைக்காட்கில்ல வர்றதெல்லா பாத்து ஒரு ஆர்வோ அத நானா முயற்சி செய்றது சில எடங்கள்ல நல்லா வந்திருக்கு பல எடங்கள்ல செதப்பலாவு போய்ருக்கு அப்டி அந்த ஆர்வோ இன்னிக்கி ஓரளவுக்கு சமைக்கிற அளவுக்கு வந்திருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா நா வந்து பாத்தீங்கன்னா நா ஒன்பதாவது கிளாஸ்ல இருந்து சமச்சுகிட்டேதா இருக் கே ஆமா ஆ எனக்கு வந்து நா எங்க பாட்டி வீட்ல வளந்தே சோ அதனால எனக்கு சமையல் எல்லா வந்து சமையல் எல்லா வந்து நல்லா பண்ணணு அப்டிங்கற ஒரு எண்ணோ எனக்கு வந்து சாப்பிட ரொம்ப புடிக்கு அதனால வந்து நா என்ன சொல்றது நம்ம எதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருப்பே நா வந்து நெறைய நான்வெஜ் எல்லா நெறைய எல்லாமே செய்வே அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கு அந்த மாரி இப்ப மழ காலங்கன்னு இல்ல நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா வீட்ல இருந்து ஒரு போண்டா சுட்றதா இருக்கட்டு ஒரு வாழக்கா வாழ பூ வட சுட்றதா இரு கட்டு இந்த மாறி எல்லாமே பண்ணுவே கொஞ்ச வித்தியாசமா பண்ணுவே நல்லா ஹைஜீனாவு இருக்கணு அதுவும் இல்லாம எனக்கு வந்து என்னன்னா நம்மகிட்ட இருக்க பொருள வெச்சே நல்லா எளிய முறையில செஞ்சிருவே நா நீங்க அந்த மாறி எதாவது ட்ரை பண்ணிருக்கீங்களா ஆமா
பண்ணீருக்கே நீங்க இப்ப வாழ பூ வடனு ஆ அது எப்படின்னு எனக்கு ஒரு முடியுமா
கண்டிப்பா கண்டிப்பா நா உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறே வாழப்பூ இருக்குல்லயா அந்த வாழப்பூவ நல்லா இது பண்ணிட்டு அந்த இதெல்லா பண்ணிட்டு அந்த உள்ள நரம்பெல்லா இருக்கு இல்லயா அந்த நரம்பெல்லா எடுத்துட்டு அந்த கீழ வாழப்பூவுல பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது ஒரு கண்ணாடி போல வந்து ஒரு பிளாஸ்டிக் ரப்பு மாறி ஒன்னு இருக் கு அதையு எல்லா பிச்சு போட்டுட்டு பூவ மட்டு எடுத்துட்டு சுடுதண்ணில கொஞ்ச மஞ்சளு உப் பு இந்த வாழப்பூவ போட்டு நல்லா ஒரு ரொம்ப வேகணுனு இல்ல ஒரு முக்கா பதத்துக்கு வெந்தா போது ஒரு அர வேக்காடு வெந்தா போது செரிங்களா நல்லா வேக வெச்சிருங்க வேக வெச்சதுக்கு அப்றோ பாத்தீங்கன்னா அந்த வடப் பருப்புன்னு சொல்லுவாங்க சிலர் கடல பருப்பும் போடுவாங்க நா ரெண்டு கலந்து போடுவே உங்களுக்கு தெரியுமா அந்த பருப்பு கேள்விப்பட்டிரிகீங்களா ஆ வடப் பருப்பு கொஞ்ச வட பருப்பு பெருசா இருக்கு கடல பருப்பு நம்ம சமையலக்கு தாளிக்கிறோம்ல அது வடப் பருப்பையு கடல பருப்பையு கொஞ்சோ ஒரு ஒரு அர மண் நேரோ ஊற வெச்சிங்கன்னா போது செரிங்களா ஒரு மிக்சி ஜார்ல இந்த வடப்பருப்ப இந்த ரெண்டு கடல பருப்பு வடப்பருப்பு இந்த ரெண்டையு போட்டுட்டு கொஞ்சோண்டு சோம்புங்க ஒரு அரக்கரண்டி சோம்பு ஒரு ரெண்டே ஒரு ஒரு அர கரண்டி ஸ் சீரகம் செரிங்களா வேற எல்லா எதுவு கூடல கூட வந்து பாத்தீங்கன்னா வாழப்பூ இது இரு இருக்குறதுனால ஒரு ஒரு மூணு மூணு பள்ளு பூண்டு செரிங்களா கூட ஒரு நாலு வர மொளகா உங்க காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கலா நாலு வர மொளகா அது கூடவே கொஞ்சோ பெருங்காயத்தூள் இதெல்லா போட்டுட்டு அ நா என்ன பண்ணுவே அந்த மோ ஜார்ல போடு போதே ஒரே வேலயா கருவாப்புல்லையு இருக்குல்லா ஒரு கத்து கருவாப்புல்லையு அதுல தூக்கி போட்டுருவே எல்லா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மைய அரைக்க கூடாது ஏனா பருப்புலேயே ஊர்னதுலயே தண்ணி இருக்கு சோ நீங்க தண்ணி எல்லா விட தேவயில்ல ஒரு ஒண்ணுக்கு ஒன்னா ஒன்னுக்கு ரெண்டு அரைப் பாங்கனு சோ கொரகொரன்னு அரைப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாரி கொரகொரனு அரச்சி எடுத்துக்கோங்க இந்த பருப்பு கூடவே வந்து பாத்தீங்கன்னா வாழப்பூவையு அ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க கடசியா வந்து கட் பண்ணி கட் பண்ணி போடுவாங்க நா என்ன பண்ணுவே இந்த ஆ வாழப்பூ இருக்குல்ல இந்த வாழைப்பூவையு தூக்கி இந்த பருப் பு கூடவே சேத்தியே அரச்சிருவே
ஓ நல்ல நீங்க சொல்றத நீங்க சொல்றத கேட்குமபோதே எனக்கு ஒரு சாப்பிணுங்கிற ஆர்வோ வருது
கண்டிப்பா ஏனா இது ஈஸி நா சொல்றது வந்து எளிய மெத்தடு நீங்க ஜார்லயே போட்டு பருப்பு கூட இந்த பூவி சேத்து ஒண்ணுக்கு ரெண்டா அரச்சு எறக்கணு அரச்சு எடுத்துட்டு கொற கொறன்னு அரச்சுக்கனு தண்ணி எல்லா எது விடக் கூடாது அப்பறோ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்டினா பெரிய வெங்காயோ ஒரு மூணு நாலு வெங்காயோ கட் பண்ணி வச்சுக்கோங்க கொத்தமல்லி தல கட் கட் பண்ணி வச்கோங்க கருவேப்பிலை சும்மா ஃபிளேவர்க்கா கட் பண்ணிச்சுக்கோங்க அப்பறோ அது கூட உப்பு கொஞ்சோ லேசா போட்டு பெணஞ்சுக்கோங்க அப்பறோ வந்து பாத்தீங்கன்னா வேறல்ல எதுவு பச்ச மெளகா வேணுனா ஒரு ரெண்டு பச்ச மெளகா குட்டி குட்டியா நறுக்கிகோங்க இதெல்லா அந்த பெசஞ்ச அரச்ச மாவு கூட இதெல்லா போட்டு நல்லா பெசஞ்சு ட்டு அவ்ளோதாங்க என்ன நல்ல காஞ்சது அப்பற டெஸ்ட் பண்ணிட்டு அ அதுக்கப்பறோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நீங்க போட்டு பொறிக்கிறதுதா நல்லா இருக்கு வட பிஞ்செல்லா போகது நல்லா இருக்கு நம்ம எப்டி இந்த மெது இந்த வடையெல்லா தட்டி பருப்பு வடையெல்லா தட்டி போடுறோ இல்லயா அதே மாரி தட்டி போட்டீங்கனாலு செரி இல்லைன்னா அந்த கண்ணுமுக்கு கரண்டின் சொ சொல்லுவாங்கல்ல ஓட்ட ஓட்டயாயிருக்குமே அரிக ஆ ஒவ்வொரு ஊர்லு ஒரு ஒரு பேரு எங்க ஊர்ல வந்து அரிகரண்டின்னு சொல்லுவாங்க கண்ணு மூக்கு கரண்டிபாங்க அதுல பின்னாடி வந்து கொஞ்சோ அப்டி தட்டி தட்டி நீங்க உள்ள போட்டீங்கனாலே உங்களுக்கு எந்த பிரெச்சனயு இருக்காது வட நல்லா வரு நெறைய பேர் கேட்பாங்க இது எதுல செஞ்ச வாழப்பூ வடதானா அப்டினு கூட கேட்பாங்க நல்ல சுவையா பண்ணி பாருங்க ரொம்ப நேர்
அ நீங்க சொன்ன நீங்க சொன்ன குறிப்புகள் நிச்சயமா ஆ ஆ ஆ சொல்லுங்க
இப்ப அ நீங்க பூ வந்து வேக வைக்கு போது மஞ்சள்ளு அ கொஞ்சம் உப்பு போட்டு ரொம்ப உப்பு இல்ல கொஞ்சோ உப்பு போட்டு நீங்க வேக வச்சிர்லா செரிங்களா நல்லா வேக வச்சு ட்டிங்னாலே நம்ம ஜார்ல போடுபோது ஒர்க் ஆகு ரொம்ப வேகணு அவசிய கெடையாது ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அஞ்சு நிமிஷ கூட இரு க்காது நல்ல கொதிக்கிற தண்ணில போட்டீங்கன்னா அது மென்மையா தான இருக்கு சீக்கிர வெந்துரு ஏனா இப்டி வெந் வெந்து பாதி வேக்காடா இருக்கு போது நம்ம எ எண்ணெயிலையு போட்டு பொறிக்க தான போறோ அதுமுலா மையா அரப்பட்டுறுது அரப்படுபோது உங்களுக்கு அந்த பூவே தெரியாது நீங்க அதுலதா செஞ்சிருக்கீங்கன்னே தெரியாது நல்லா இருக்கு நா இதுல மட்டு இல்லங்க பல கொட்டையில கூட செய்வே இந்த மாரி
ஓ நீங்க ஃபர்ஸ்ட் நா வாழைப்பூ வடைய செஞ்சு பாத்துறே அ நா பூ செஞ்சதுக்கப்றமா நா அடுத்து பலா கொட்டைல
ட்டுங்க கண்டிப்பா செஞ்சுட்டு சொல்லுங்க நல்லா இருக்கு உண்மையாலுமே நீங்க ச்சு செஞ்சு பாருங்க சகோதரி இது ரொம்ப இதா இருக்கு நா வந்து இது குழந்தைகளுக்கு குடுக்லா ரொம்ப நல்லது வயிரெல்லா வலிக் காது ரொம்ப நல்லது கூட நீங்க எவ்ளோ எவ்ளோ இதுல குடுக்லா இந்த வடைகள் பத்து பதினஞ்சு வடைகள் கூட குழந்தைங்க சாப்ட்டாலு ஒன்னுமே ஆவாது
ஓ சரிங்க பாத்தீங்ளா நீங்க வந்து உடல்நலோ சரியில்லன் சொன்னீங்க ஆனா உணவ பத்தி பேச்னோன எவ்ளோ ஒரு சிற்றுண்டிய பத்தி பேச்னோன ஆர்வோ வந்துடுச்சு பாத்தீங்களா நிச்சயமா நீங்களுமே இனிமேல் இந்த மழைக்கி
நானு வந்து அ கண்டிப்பா நா வந்து ஒரு உணவு விரும்பிதா சேரிங்ளா ஆ ஆனா வந்து நா நல்லா சமைப்பே இந்து மட்டு இல்ல எல்லா சமையலுமே நல்லா சமைப்பே அதனால எளிய முறையில தா நா வந்து கத்துக்கிட்டேனே ஏன்னா எங்க பாட்டி எனக்கு அப் டிதா சொல்லி குடுத்தாங்க நா அப்டியே கத்துக்கிட்டே இன்னைக்ல்லா நா நல்லா எல்லாமே சமைக்றே இப்ப ஒடம்பு சில முடியலங்ற போது ஒன்னுமே பண்ண முடில ஏன்னா நா சாப்புணுல்ல என்னால சாப்ட முடியாது அதனால எதுவு சாப்புடல ஆ ஏன்னா ரொம்ப அழகா அற்புதமா உங்ககிட்ட பகிர்ந்துக்க முடிஞ்சுது ஏன்னா பெண்கள்னாளே அடுப்பறையில வந்து ஏதேனும் தினந்தோறும் சுதப்பல் வந்து இருந்துகிட்டேதா இருக்கு சொல்லுவாங்கல்ல யானைக்கும் அடி சறுக்கும்னு அந்த மாரிதா நம்ம வாழ்க்கை பயணம் கண்டிப்பா இன்னைக்கி இந்த நேரத்துல உங்க கிட்ட பகிர்ந்துகிட்டதுல ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் உங்ககிட்ட பேச்லா
நிச்சயமாக மீண்டும் ஒரு முறை பேசுவோம் நன்றி